ஹலோ ஆ கேக்குதுங்க தோழி சொல்லுங்க தோழி எப்டிருக்கீங்க
க நீங்க எப்டிருக்கீங்க
நல்லா இருக்க தோழி என்ன லன்ச்சு முடிஞ்சிச்சு தோழி நீங்க முடிச்
ஆ முடிஞ்சிச்சு பூ கட்டிகிட்ருக்க
அப்படிங்ளா ஓகே ஓகே கே ஓகே அப்புற என்ன லன்ச்சு பண்ணிருக்கிங்க
பசங்களுக்கு வந்து பீட்ரூட் சாதம் எங்களுக்கு வந்து சொரக்கா போ கூட்டு
கூட்டு எப்டி தோழி அது
அது நீங்க கொஞ்ச பாசி பருப்பு கொஞ்சமா துவரம் பருப்பு கொஞ்ச கல்ல பருப்பு அப்புற இந்த கூட்டு பின்ன சொரக்காவ கட் பண்ணி போட்டுட்டு மஞ்சத்தூள் சின்ன வெங்காய தக்காளி எல்லாத்தையு போட்டு ஒரு விசில் விட்ருவ பச்ச மொளகா பருப்புக்கு விசி ல் விடற மாரி நீங்க விட்டுட்டு நெக்ஸ்ட் அந்த தாளிப்புக்கு அ கடுகு ஜீரகம் காஞ்ச மொள கா உங்ளுக்கு அதுக்கப்புற கொஞ்ச வெங்காய வேணுனா போட்டு வதக்கிக்லா இல்லட்டா அப்டியே தாளிச்சி கொட்டிட்டு நெய் ஊத்தி குடுத்தர வேண்டியதா ம் பொரியலு செய்வ மல்லாட்ட பரு மல்லாட்ட எல்லா போட்டு செய்வோல
ஆ ஆ ஆமா தோழி ஆ ஆ அது அது செய்வோ இப்ப நீங்க சொன்னது கூட்டு வந்து கோசுக் பண்ணலா
ஆமா கோஸ் பண்ணலா எல்லாத்துக்கு நா பசங்களுக்கு மோஸ்ட்லி குடுப்ப இந்த மாரிதா சரி இன்னிக்கு பீட்ரூட் இருந்ததுனால அது குடுத்துட்டே ஸ்கூல்லலா இங்கே வீக்லி ஒரு காய்கறியாச்சு குடுக்கணு
ம் ம் ம் சரிங்க தோழி சரிங்க
வக்கிறாங்ளா அதனால சாப்பாடா போட்டு கிண்டி குடுத்தாச்சு
சூப்பர் சூப்பர் சூப்பர் தோழி பசங்க என்னா படிக்கிறாங் தோழி
ஆ நாலாம் வகுப்பு ஒன்னாம் வகுப்பு
ஒ சின்ன பசங்கதா ம் ம் ம் ம் சரிங்க தோழி நா ஹவுஸ் ஒய்ஃப் தா தோழி வீட்ல தா இருக்க எனக்கு பசங்க பெரிங்க பெரிய பசங்க ஆ அவுங்க ஒருத்தருக்கு வந்து லன்ச்சு சாப்ட்டுட்டு போய்டுவாரு இல்ல பிரேக்ஃபாஸ்டு சாப்ட்டு போய்டுவாங்க கேன்டீன்ல லன்ச்சு சாப்ட்டுபாங்க இன்னொ ஒரு இன்னொருத்தர் வந்து ஹாஸ்டல்ல இருக்றாரு அவர் வீக்லி ட்வை இ வு வாரத்துக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து போவாங்க ம் அப்டிதா இப்ப வந்து நா வந்து கொட்டு முக்கல்ல கொண்டக்கடல தெரியுங்லா அது போல அந்த புலாவாட்ட தாளிச்சு உட்டுட்ட காலைலயே சூடா எங்க ஊர்ல வந்து க்ளைமேட் டு ரொம்ப சில்லுனு இருக்குது இன்னைக்குதா வெயில் நல்லா க கமியா இருக்கு நே
ம் ம் இங்கயு மா நைட்டு மழ பேஞ்சிச்சு அங்க மழையா
நேத்தெல்லா மழை இல்ல சிஸ்டர் காலைலதா மழை பேஞ்சு ப்ப ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தா பேஞ்சுட்ருந்ச்சு விட்டுடுச்சு
ம் ம் இங்க நைட்டு நல்ல மழ காத்தோட காத்து அடிக்காம இருந்தா இன்னு மழை ந இருந்திருக்கு
ம் ம்
இருந்ததுனால மழ நின்றுச்சு
ஓ சூப்பர் சூப்பர் தோழி எங்ளுதல்லா மழ